தோழி கேக்
க்குதுங்களா வணக்கம் கேக்குதா
ஆ தோழி
ம் நம்மளுடைய நேரம் முடிந்தனால அத தொடர முடியல இப்ப தொடரலாமா
ஆ தொடரலாம் தொடருங்க
உங்களுடைய ஊர பத்தி சொல்லும் போது உங்களுக்கு எவ்ளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குல்ல
சும்மாதா தோழி நானு வந் குறது ரொம்ப ச கஷ்டமா இருக்கு ஏ எந்த ஒரு தொழிலோ அத பத்தி ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு கடச்சிசுன்னா நானு அங்க போய் வேன்ற மாரி அந்த சூழல்லா அந்த இதுதா இருக்குங் தோழி
ஆ நீங்க வந்து வீடு தோழி மல மேலைங்களா இல்ல பஸ் ஸ்டாண்டு கிட்டீங்களா உங்களுக்கு
இல்லைங்க இல்ல இல்ல பஸ் ஸ்டாண்டு கிட்டன்னும் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு கிலோ கிலோமீட்டர் தூரத்துலதாமே எல்லாமே இருக்கும்
ஓ செரி செரி செரி அப்
ஆ ஆ ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் தான் இருக்கும் அது இல்லாது நம்ம வந்து இருசக் கர வாகனம் இருக்கிறனால எங்க வேணாலும் போயிக்குவோம் வந்து க்குவோம் பஸ்ஸு ஆமா ஆமா பேருந்துகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும்
போது தோழி சரிய ஆரம்பிச் ங்களா அந்த இது வந்து ஊரி ஊரி மரங்கள் இந்த இதெல்லாம்
ஒரு சில இடத்துலதான் இல்ல இல்ல இருக்கும் தோழி ஒரு சில இ இடத்துல வந்து அந்த மாரி மலை சரிவுகள் எல்லாம் வரும் அது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா இருக்குற மண்ணுங்க செடிங்க அதோடைய சக்திய இழந்துரும் இல்லைங்களா அப்போ வந்து அந்த மாதிரி ஆகும் ஆனா வந்து
ஆனா தோழி பராமரிப்பாங்களா அப்படிங்களா அந்த பாதைகள் எல்லாம் பராமரிப்பாங்க இல்லைங்களா தோழி அந்த பாதைகள் எல்லாம் போய் பராமரிச்சுட்டு வருவாங்களா தோழி தோழி உங்களுக்கு விளங்குதா தொலைவுல இருக்கீங்களா தோழி அத பராமரிக்கும் போது உங்களுக்கு வந்து தின் தினந்தோறும் பண்ணனாலும் அந்த மழை நேரம் குளிர் நேரம் அந்த நேரத் துல வந்து பராமரிப்பாங்க இல்லைங்க